ஹலோ
நல்லா கேக்குதா
அ சொல்லுங்க
கால் வந்துச்சா அதன் சரி பேசலாம் சொல்
பேசிட்டீங்கல
ஒ பேசிட்டுருக்கு
நன்னா லட்டு சாப்பிடுறன்
ம்
ஒரு நிமிஷம் கேக்குதா
அ கேக்கிது
ஆ சொல்லுங்கோ சொல்லுங்கோ
போர் அடிக்கிது போர் அடிக் கிது போர் அடிக்
திருப்பி அடிச்சிருவ
அட ஏங்க குளுருது வேற
உங்கள யாரு மழையில போய் நிக்க சொன்னா
மழை எல்லா வரவே இல்ல அத விட கொசுதான் கடிக்குது அப்பா
அவ வீட்டுக்குள்ள போங்க
வீட்டுக்குள்ள போகமாட்டன்
எங்க வீட்ல வந்துட்டு இந் நேரத்துக்கு வரக்கூடாதுனு சொல்லிருக்காங்க
வரக்கூடாதுனு சொல்லிருக்காங்களா புரில எனக்கு
சும்மா சொன்னேன் ம் வீட்டுக்குள்ளயே வந்து என்ன பண்றது எனக்கு போர் அடிக்கும் வெளில வந்து காத்தோட்டமா உக்காந்து பசங்க எல்லா கிரிக்கெட் வெளையாண்டு இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க அதெல்லா அப்டியே பாத்திட்டு ஜாலியா உக்காரலால்ல அதனால அப்டிய வெளிய வந்து
நா வீட்டுக்குள்ள வந்து வெளியவே போமாட்டன்
ம் நாலாம் அப்டி இல்லப்பா ம் எங்க வீட்லயே தா இருப்பேன் அப்றோ நைட் என்ன சாப்பாடு
இன்னைக்கு பாஸ்தா செஞ்சி சாப்டலானு யோசிட்டு இருக்கேன்
இந்த பேர ஞாபக படுத்தாதீங்க
ஏன்
ஆ அது ஒரு நாள் சொல்றேன் பெரிய கதை
ம்
ம் அப்றோ
ஆ பாஸ்தா புடிக்கும்
ஏரி புடிக்சோ அது பத்தி பேசாதீங்க இயோ ஐயோ
ஏதோவுது ஏதோ சம்பவம் முடுத்து
இ ஓகே
அத இதாரு வந்துட்டாங்குளா வீட்ல
ஏழ்ர மணிக்கு எங் அண்ணா வருவா
உம்
எங்க அப்பா எப்ப வருன்னு எனக் தெரியாது எங்க அம்மா பத்தர மணிக்கு வரோ
உம் அது வரிக் தனியாத இருப்பீங்களா
ஆமா
பால்தா ப்ளேயினா பயிமா உங்குளுக்கு
ம் ம் நா செத்தாவே பேயாதா வருவே அதுனால எனக் பயோல்ல
தெற்க்கு
பஸ்ட்டுல்லா பயப்பிடுவே
உங்குளுக் எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு
வரைவே நெறையா
ஏ நானு வரைவே சூப்ரா
ஓர் போஸ்சுனா அப்டியே வரையஸ் சொன்னா நா வரையிவே
நானுந்தா நா ஒர் போட்டா அமுச்சுர்றே
உம்
உம் அப்ப என்னை வரைஞ் தெரிங்ளா
எனக் டைமே இல்ல இப்பல்லா வரையறதே இல்ல
சேரி ஒரு நாள் ப்ரீயா இருக்கு போது வரஞ்தாங்க
ஓகே ஆனா நீங்கிளயே ஒரு ஆர்டிஸ் தானே அப்புறயென்னம்
என்னோட மொகத்தைய நா எப்டி வரையிறதே
என்னொரு விஷ்ய தெரியுமா நம்ம ஆர்டிஸ் எல்லா வந்துட்டு புடிசவங்களா வரைய மாட்டாங்
அ
அப்பிடி வரைஞ்சாங்கன்னா அவங்க ஜெஸ்ட் மெமரியா அவுங்க லைஃப்ல போயிருவாங்குளா
நா
ஒரு பித்தேதுக்கு தெரியுமா
அப்பிடி ஒர் பித் ட்டு இருக்குன்னு
ஆ கூகுள போய் ஷர்ச் பண்ணி பாருங்க வரு
டேய் செரி பண்ணி பாக்குறே
ஆமா நைட்டுக்கு என்ன டின்னர்?
தெர்லயே நைட்டு் எங்க வீட்ல ஏங்க நான்லா நல்லா ப்பேங்க வீடு கூட்டுவே பாத்ரோ கழுவுவே
ம்
உண்மதா அப்றோ கால்ல டீ வச்சு குடுப்பே கடைக்கி போயிட்டு வருவே ஆ வலப்பேங்க
ம் சேரி சேரி உருப்புட்டா சேரிதா
அப்பறோ ம் தோசல்லா சுட தெரியாது சுடுவ ஆனா கொஞ்சோ பிஞ்சு பிஞ்சு போயிருமா அதனால எனக்கு எனக்கு அது புடிக்காது அப்பறோ முட்ட போட்டு குடுப்ப எங்க அப்பாக்கு ஆஃப்பாயில் போட்டு த்துடுவ
ஓ
பிரைட் ரைஸ் செய்வ ம் ம்
உங்களுக் கு வந்துட்டு ஆ பியூச்சர்ல வந்துட் டு இந்த மாரி ஒரு பிளேஸ்ல இந்த மாரி இருக்கணு அப்டின்னு ஏதாச்சு இருக்கா
ம் அந்த மாரி ம் அப்டியா ஆ இருக்கு இருக்கு
ம் சொல்லுங்க
கேஷ்மீர் இருக்குல
ம்
கேஷ்மீர் கேஷ்மீர்
எது கேஷ்மீரா ஓகே
அங்க போய் செட்லாயிரனு குட்டியூண்டு வீடு
ம்
அ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட்டு நாயி
ஃபோன்லா இருக்கணு ஃபோன்ல்லா ஆனா எனக்கு அது ரொம்ப ஆச அங்க கேஷ்மீர் போணுன்னு சொல்ட்டு ஆச சின்ன வயசுலருந்து ரொம்போ அங்க செட்லாயிரணு அப்படெல்லா சொல்ட்டு ஆச என்னோட ஃப்ரெண்டுட்ட கூட சொல்லியிருக்க அங்க போய் செட்லாயிருலா அப்படின்னு சொல்லி சேரி அப்படெல்லா சொன்னாங்க
சேரி சேரி எனக்கு எப்படி தெரியுமா
ம் எப்டி
நா சின்ன வயசுல எனக்கு நா எப்டி வாழ்ந்தனோ மறுவடி அத ரீக்கிரியேட் பண்ணுன் ஆச
ம் அது எப்படி
ஆக்சுவலா நா ஊட்டிலதா படிச்ச சோ ஊட்டில இருக் இருக்கும் போது ஏழு ஏழு மணி அப்பதா எந்திப்ப எனக்கு ஒம்போதுரைக்குதா பஸ்ஸு ஆ ஒரு ஏழு மணிக்கு எந்துச் ச்சு குளுச்சு ரெடி ஆயி அந்த குளுர்ல இங்க இருந்து பாத்தா அடுத்து இப்ப பக்கத் து பில்டிங் இருக்குல்ல கிளியரா தெரியுதுல ஆனா எங்க ஊர்ல வந்துட்டு அது கூட தெரியாது ஃபுல்லா மேக மஞ் சூ மூடி கெடக்கு
அ
சோ அந்த மாரி எந்துருச்சு சாப்ட்டு அப்படியே ஆவி பறக்க டீ குடுச்சுட்டு பக்கத்துல அஞ்சு கன் சாங்காலோ ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுன்னா மேல மல மேல பாத்தோ விச் மீன்ஸ் வீட்டுக்கு மேல ஒரு மல இருக்கு
எனக்கு டீயே புடிக்காது தெரிமா உண்மையாலு
நா உண்ட டீ கேக்ல
ஆ நா வந்துட்டு நா லெமன் டி மட்டுதா குடிப்ப நா சின்ன வயசுலருந்து டீயு குடிக்க மாட்ட காபியு குடிக்க மாட்ட அது தலவலுச்சா மட்டுதா குடிப்ப சும்மலா குடிக்கமாட்ட தைலோ இல்ல தைலோ இல்ல வேற வழியே இல்லன்னா போய் லெமன் டீ குடிப்ப இல்லாட்டி அது குடிக்கமாட்ட
ம் சேரி சேரி கேளுங்க
அ மல சொல்லுங்க
அலோ
ஆ சொல்லுங்க மல
அலோ ஆ மல மேல வந்துட்டு கரெக் ட்டா ஃபைவ் ஓ கிளாக் ஆ கேக்குது
ம்
கரெக்டா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுன்னா யான வரு தெனமு ஃபைவ் ஓ கிளாக் யானைய பாக்கலா
ஜாலியா இருக்கு எல்லாத்தயு கூப்டு வச்சு உக்காந்து அரட்டை அடிச்சுட்டுருப்போ இருக்குறதே எங்க ரெண்டு வீடுதா ஆனா
ஆ
ஆமா ஜாலியா உக்காந்து பேசி சிரிச் ச்சு ஆடிட்டு
ஹ
அப்பறோ அங்க ஒரு இது அதென்ன சப்போட்டா மரோல்ல ஐயையோ ம்ம் ஐயையோ ஆ பட் மரோ இருக்குல்ல
அதா பக்கோ இல்ல ஜாக் ஃபுரூட்டா
ஆ பட்டர் ஃபுரூட் மீன்ஸ் அ அவக்கேடோ
அ ஓகே
ஆ அந்த மரத்துல வந்துட்டு ஊஞ்சல் கட்டி வச்சுருப்போ அதுல உக்காந்து ஆடி வெளையாடி ட்ருப்போ அண்ணாங்க அக்காங்க நானு எங்கண்ணா எங்க அம்மா சித்தி எல்லாரு மாமா இருப்பாங்க அது வெளாடிட்டிருப் ப்போ அப்பறோ சம்மர் சீசன்ல என்னாகுனா அந்த எடத்துல ஒரு ம்ச் வீட்டு பக்கத்துலயே ஒரு பத்து ம் மீட்டர் டிஸ்டன்ஸ்தா ஒரு டுவெண்ட்டி மீட்டர் அந்த மாரி டிஸ்டன்ஸ்ல ஒரு மலை இருக்கு ஸ்கிமீன்ஸ் குட்டி பாறையில வந்து டு தண்ணி ஒழுகிட்டுருப்போ அதுல போய் குளுச்சுட்டு ஆடி டு சூப்பரா இருக்கு தெரியுமா நா ரொம்ப மிஸ் பண்ற ஆக்சுவலா அது வன்ட்டு நாங்க எ இருந்தது பிரிட்டிஷ்காரங்க வீடு பிரிட்டிஷ் கட்டுண வீடு ஜாலியா இருக்கு எனக்கு அந்த மாரி மறுவுடியு அந்த லைஃப் லீவ் பண்ணுன் ஆச மறுவுடியு அதே எடத்துக்கு போய் பாக்கணுன் ஆச
ம்
நல்லா இருக்குல்ல
ப்ராக்கு ஒரு ரெண்டே நிம்ஷோ அம்மா கடைக்கு போய்ட்டு வர சொல்றங்க கடைக்கு போய்ட்டு வந்து கூப்புட்டுமா
ஆ ஓகே
கோச்சுக்காதீங்க போய்ட்டு வந்துற
ஆ இல்ல இல்ல பரவால போயிட்டு வாங்க கட்டா முடிஞ்சு
லோ
கட் பண்ணிக்கோங்க கட் ஆவ மாட்டிங்குது
எனக்கு கட்டாவமாட்டீங்குது
சம்திங் ஃபிஸ்ஷி
ம் சேரி சொல்லுங்க